ஹலோ சொல்லுங்க எப்டிங்க இருக்கீங்க
நல்லா இருக்குறீங்க நீங்க சொல்லுங்க எப்டி இருக்குறீங் நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கேங்க தேநீர் அருந்தி விட்டீர்களா
நா வந்து டீ வந்து குடிக்க மாட்டேங்க
ஏங்க அது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் குடுக்குல்லங்க
எனக்கு வந்து பால் ஸ்மெல் புடிக்காதுங்க அதனால குடிக்க மாட்டேங்க
எப்டிங்க சிறிய வயசுல இருந்து அதெல்லா குடிக்க மாட்டீங்களா
அப்டிலா இல்லங்க எப் ஒரு நா வந்து குடிச்சு லாஸ்ட்டா நா நைன்த் இருக்குறப்பயோ எயித் இருக்குறப்பயோ குடிச்சேங்க அவ்ளோ தாங்க அதுக்கப்புறோ குடிக்குறது இல்ல எப்பயா எங்க பாட்டி வந்து நல்லா சூப்பரா டீ போடுவாங்கங்க
அ
அதனால எங் எங்க பாட்டி வந்து டீ போட்டா மட்டும்தா எப்பயாச்சு ஒரு நாள் குடிப்பேங்க இல்லைன்னா அதுவும் இல்லங்க
ஓஹோ ஏன் உங்க அம்மா போடுற தேநீர்லா உங்களுக்கு பிடிக்காதாங்க
சக்கர அவ்ள் சக்கர அவ்ளோ வா போட மாட்டாங்க டீ தூள் அவ்ளவோ போட மாட்டாங்க கொஞ் தண்ணி நெறியா ஊத்திருவாங்க டீயே எனக்கு பிடிக்காதுங்க
ஏ ஏங்க நீங்களே டீ எல்லா போட்டு குடிக்கிறது
ஏங்க எனக்கு டீ போட நா டீ போட எனக்கு நல்லா இருக்க மாட்டிங்குதுங்க பாட்டி போடுறதா எனக்கு நல்லா இருக்கு
அது சேரி செரிங்க உங்களுக்கு புடிச்ச உணவு வகைகள் பத்தி சொல்லுங்க கேப்போ
எனக்கு பிரியாணி புடிக்குங்க
ஏங்க எதனால உங்களுக்கு புடிச்சது அந்த மாதிரி எதனா ஒரு கதை இருக்காங்க அதுக்கு
எனக்கு வந்து லா இல்லங்க பிரியாணிணாலே எனக்கு வந்து சிக்கன் பிடிக்குங்க சிக்கன் வந்து அதனால சிக்கன் பிரியாணி போட்டுக்குவே அந்த ரைஸ் அந்த சிக்கனு அந்த ரைத்தா அந்த முட்ட எல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே கல்ப்பா ஆடிறப்ப வேற லெவலுங்க
சொல்ல போதே எ நாக்கு ஊறுதுங்க
எனக்கு நாக்கு தாங்க உடுது என்ன பண்றது பிரியாணி தாங்க இல்ல
செரி செரி வேற எதா நீங்க சொல்லுங்க கேப்போ இன்னிக்கு நாள் எப்டி போச்சு காலைலந் து என்னென்ன பண்ணீங்க என்னென்ன பழக்க வழக்கங்க மாத்துறீங்க
காலையில எழுதுங்க எழு எழுந்து ரீல்ஸ் பாத்தங்க அஞ்சு மணிக்கு எழுந்தே டெய்லி எழுந்தப்பன்னு அஞ்சு மணிக்கு எழுந்தே
இல்லங்க அது ஒரு நல்ல பழக்கொங்க
நீங்க வீட்டு்ல இருந்து இப்ப எந்துறுன்னா ஒரு வே செய்வே ஹாஸ்டல்லங்க எழுந்த எல்லா தூங்குறாங்க வெளியில போறதுக்கு எனக்கு பயொ
ஏங்க தைரியத்த வளத்துக்குங்க அதெல்லா பாத்தா நீங்க ஒரு நாள் வேலைக்கு போவோ பிற்காலத்துல உங்ள நீங்க பாத்துக்க வேண்டிய நறைய சுச்சுவேஷன் வரு நறைய ஃபேஸ்
எங்க எனி எனக்கு வந் ம் எபடி எ பய வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஹாஸ்ட்ல வந்து பேய் இருக்கு பேய் இருக்கு ஒரு புரளி கரு கழுவிட்டாங்க புரியுதுங்களா
ஒ ஓ
ஆனா எனக்கு பயோங்க வெளில போறதுக்கு
சேரிதாங்க ஏங்க உள்ளே உக்காந்து படிக்கலால
படிக்குலாங்க ஆனா அந்த் டைம் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்களா அனால எல்லாருப் எல்லாரு ஏந்து பாத்தே எல்லாரு தூங்கிட்டு இருந்தாங்க
ஆ
நா வந்து ரீல்ஸ் பாத்தேங்க ஒரு ஒன் ஆரு
ஆ அப்புறோ என்ன பண்ணீங்க
சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிச்சுங்க மறுபியு எல்லாமே தூகுறாளுங்க ஒண்ணு ஏழுந்துக்கவே இல்ல அவளுங்க
அனால நானு தூங்கிட்டேங்க
ஓ அப்புறோ என்ன பண்ணீங்க கால்ல என்ன உணவு அருந்திங்க
அப்புறோ ஏழ்ர மணிக்கு எழுந்தங்க எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்ட போய்டேங்க
என்ன உணவு சாப்ட்டீங்க காலைல
காலைல பொங்கல் சாம்பார் சட்டுனி
ஆ
அப்புறோ டொமேட்டோ ரைஸ் சாப்டங்க
ம் வேற என்ன சாப்டீங்க
அவள்த்தாங்க போட்டாங்க அத்தாங்க சாப்ட முடியு வேற ஒண்ணு சாப்பிட்லங்க
ஒ ஓ செரி வேற ஆ மதிய என்ன உணவு சாப்டீங்க
மதியோ சாப்பாடு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல்
ம்
அப்ப போட்டி அப்பளம் மாங்கா ஊறுக்காய்
ஓ பரவால ஒரு மீல்ஸா சாப்டுக்குறீங்க
அம்மா இன்னிக்குதாங்க எ எனக்கு என்னமோ கொழம்பு ஆ சூப்பரா இருந்த மாரி ஒரு ஃபீலுங்க நல்லா சாப்டங்க
சாப்ட்டு வந்து தூங்கிட்டங்க
ஆ அதுக்கடுத்து என்னென்ன பண்ணீங்க
தூங்கணுங்க தூங்கி ஏந்துட்டு கொஞ்சோ லேர்ன் பண்ண கில்ஸ் கால் கத்துக்கிட்டே ஒரு ரெண்டு டாபிக் லேர்ன் பண்ணே அதுக்கப்புறோ ஹெச் டி எம் எல் பிராக்டிஸ் பண்ணங்க
ஆ
ஹச் எம் எல் பிராக்டிஸ் பண்ணிட்டு கிட்டு பிராக்டிஸ் பண்ணங்க
அ சூப்பருங்க நீங்க அ பேரகிராஃப் பண்ணிங்களாமா
பசிச்சிதுங்க ஸ்நாக்ஸ் எதுவு இல்லைங்களா எ கிட்ட உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஸ்நாக்ஸ் எதுனா இருக்கா மச்சா அப்டின்னு கேட்டங்க
ஆங்க
அவ்ளோயிருக்கு வாடி அப்டி சொன்னாங்க
ஆ போடுங்க சூப்பருங்க ஆ
அங்க போயிட்டு ஒரு பால் பவுடுரு எடுத்துட்டு ஒரு ரெண்டு பிஸ் கிரீம் பிஸ்கெட்டு குடுத்தாங்கங்க
ஆ
சாப்ட்டு மறுபடியு இங்க மறுபடியு ரூமுக்கு வந்து ரீல்ஸு பாத்தங்க
ஆ
இப்ப நீங்க கால் பண்ணீங்ளா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேங்க படுத்துக்கிட்டு
ஓ உங்களோட ட்ரீம் ஜாப் பத்தி சொல்லுங்க உங்குளுக்கு எந்த மாரி சாலரி வாங்குனோ எவ்வளோ அமௌண்ட்டா சேலரி வாங்கணோ இந்த பொசிஷனுக்கு நா போனோ அப்டீன்ற மாரி இருக்கோலங்க
நா இப்ப வந்து படிக்குறது வந்து சைபர் செக்யூரிட்டிங்க
ஆ
அது வந்து ஒரு ஆ குட்ஃபியூச்சர் இருக்குது அந்த அந்த இதுக்கு ஆனா எனக்கு சைபர் செக்யூரிட்டி பத்தி ஒன்னோ தெரியாதுங்க
ஏ அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இர்ந்தா அது செரிப்பெட்டு வராதுலங்க ஏதாச்சு
சொல்லி தர மாட்டேன்றாங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி அதனால நா என்ன பிளான் பண்ணனாக்கா சைபர் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ல பாத்துக்குலா
ஆ
இப்ப வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா நம்ம வந்து என்ட்ரி ஆகலா
ஆ
அப்டின்ட்டு அந்த டேட்டா அனாலிஸ்ட்க்கு தேவயான ஸ்கில்ஸெல்லா நா கொஞ்சோ கொஞ்சோமா லேர்ன் பண்ணிட்டு இருக்குறேங்க
வெரி குட்ங்க சூப்பருங்க அதே மாரி பண்ணுங்க அதே செட் ஆ அப்புறோ சொல்லுங்க
ஆ ஒரு டேட்டா அனாலிசிஸ்டாயிட்டு என்னோடைய ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து ஒரு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டி தௌஸண்ட் இர்ந்தா போதுங்க
ஆ செரி ஃபிஃப்டி தௌசண்ட் வெச்சு எந்த மாரி நீங்க சேவ் பண்லா நீங்க யார வெச்சு என்ன மாரி பண்லா ஒரு பீ டெக்கு எவ்ளோ பண்லா லைக் அந்த மாரி ஒரு பிளான் ஏதாச்சு ஆ
வீட்ல இருக்குதுங்க
வீட்டு செலவுக்கு வீட்டு செலவுக்குலா எங்க டேடி மம்மி பாத்துப்பாங்கங்க
ஆ
அதுக்கப்புறோ என்ன பண்ணுவே அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்ல நாங்க வந்து வீடு கட்டிருக்கோங்க அது வந்து கொஞ்சம் லோன் லோன் மாரி இருக்குங்ளா புரிதுங்ளா ஃபார்ட்டி தௌசண்ட் லோனுக்கு போட்டுருவங்க அப் பதா வந்து சீக்கிரமா லோன் அடச்சிட முடியு ஆஹ னோ னோ டுவெண்ட்டி தௌசண்ட் வீட்டு லோன்
ஓகே
டுவெண்ட்டி தௌசண்ட் எஜ்கேஷன் லோன்
ஓ க்ளேர்
டென் தௌசண்ட் கோல்டு சேவிங்ஸ் போடுங்க
ஆ உங்களோட எக்ஸ்பேன்ஸ் தனியா எதுமே உங்ளுக்காண்டி எதுமே சேர்த்துக்க மாட்டீங்கங்ளா
எனக்கு ஒரு செலவு இல்லிங்க
ஆஹ் ஓகே ஏங்க இந்த ஏழை எளியோர் மக்களுக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யணும்னா நீங்க எந்த மாரி செய்வீங்க
ஏங்க அதுக்குல்லா எனக்குலா நெறைய பிளான் இருக்குங்க நெக்ஸ்ட் கால்ல அதல்லா பேசாலாங்க
அப்டியாங்க ஏங்க அது பத்தி கொஞ்சோ சொல்லுங்க கேப்போ
வேணாங்க வேணாங்க காலையிலா டென் மினிட்ஸ் அது பத்தியே பேசலாங்க இப்ப டாபிக் மாத்துங்க
சேரி செரி நீங்க ஏதாச்சு கேளுங்க நாந்தா வந்தலேந்து உங்கள இது கேட்டுட்டுருக்க அது கேட்டுட்டு ருக்க
புரியலங்க எனக்கு
வந்தலேந்து நான்தா உங்ககிட்ட இன்ராக்ட் பண்ணிட்டுருகே நீங்க ஏது என்ன கேக்க மாட் றீங்களேன் சொல்லவரே
ஓ செரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்கங்க
எனக்கு தெரிஞ்சுதுன எந்த மாரி எந்த விஷயத்துல எனக்கு
செரி நீங்க என்ன வேலைக்கு போ போறீங்க நீ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் சேலரி எவ்ளோ இந்த இந்த டிராகன் படத்தில வர்ற மாரி ஒன் லேக் டு்வெண்டி தௌசண்ட் ஒன் ருப்பியா
எவ்ளோ அந்த அளவுக்கு வளரணு ஆசதா இப்போதைக்கு பெர்ஸா கோடிங் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஷோ அதனால் ஏதாச்சும் பவர் பி ஐ இது மாதரி த்ரெட்டனிங் ஆ நெக்ஸ்ட் ஆஹ் ஆசா எ டேட்டா அனாலிஸ்ட்டா என்னென்ன தேவையோ அதல்லா வித்தவுட் கோடிங்
டாங்கலாங்க
அந்த மாரி இரு ஐ மீன் கோடிங் ரிலேட்டடா இல்லாம இருக்க ஜாப்க்கு தா போவ அப்டின்ற ஆஹ் எஸ் நான் கோடிங் சொல்லீடுங்க அதுலா போய்ட்டு லைக் உங்க மாரி ஃபர்ஸ்ட் அமௌண்டா எனக்கு பிப்டி கே வேணும் வேணுன்றது அதுக் நா ஹார்ட் ஒர்க் பண்ணோ அப்பதா எனக்கு அது கெடைக்குனு நா நம்புறே ஃபஸ்டு அது வேணுங்க அந்த ஃபிப்டிகேவச்சு நா என்னன்ன பண்லானு இருக்கனா ஃபஸ்ட்டு ஹாம் ஏன்னா எங் வீட்டுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் குடுத்துட்டு என்னோட சேவிங் ஓர் எனக் குன்டு ஒரு ஃபர்டிகுலர் வ்யு பார்மை ஃபியூச்சர் யூஸ்காக கொஞ்சோ சேவ் பண்ணுவங்க அதுக்கடுத்து எனக்கு புடிச்சவங்களா இருப்பாங்கள என்னக்கு நெறைய சர்ப்ரைஸ் பண்ண புடிக்குங்க என்னோட என்னோடு எனக்கு புடிச்சவங்களலா இருப்பாங்களலா அவ்களுக்கு நெறைய சர்பிரைஸ் பண்ணோ நெறைய வாங்கிதரன் னு லைக் அந்த மாரிங்க
செரிச்ங செரிங்க
ஆ அப்புறம் வேற என்ன பண்ணனு நெறைய பேருக்கு நெறைய ஹெல்ப் பண்ணணுங்க
ஓகேங்க ஓக்கேங்க
வேற என்ன பண்ணணு
செரிங்க நம்ரோ நம்ம ரொம்ப நேர பேசிடோனு நெனக்கற ஏங்க நம்ம ரொம்ப நேர பேச்டோங்க நெக்ஸ் கால்ல மீட் பண்ணலாங்க புரியுதுங்களா உங்களுக்கு
ம் சேரி சேரி சேரிங்க வச்சுடாங்க